ஹலோ ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் தோழி நாங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கோ இப்போதுக்கு சும்மாதா இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நாங்களு சும்மாதா டீ சாப்டுட்டு ஒக்காந்துட்டு இருக்கோ தோழி
சாப்டாச்சா சாப்டடு டீ கூட சாப்டாச்சா நீங்க
ஆமா டீ சும்மா ஸ்நாக்ஸ் வட பஜ்ஜி
ஆஹ் ஆஹ் ஆஹ் செரிங்க தோழி செரிங்க தோழி இல்ல இனிமேதா கொழந்தைகளுக்கு பூஸ்ட் போட்டுட்டு தா டீ சாப் பண்ணணு தோழி
ஆஹ் கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வன்டாங்களா தோழி
இல்ல இப்பதா சேத்திருக்கே இப்ப குட்டி பொண்ணுங்கதா இப்பதா சேத்திருக்கே இன்னு இல்ல ஃபிப்டினுகு தா ஸ்கூலா ஓபன் ஆகுது ஆமா தோழி உங்க கொழந்தைகளா ஸ்கூல் போயிட்டு வந் தங்களா தோழி
அ தோழி எனக்கு எல்லா காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க
சேரிங்கத் தோழி செரிங்க தோழி உம் ஆ சொல்லுங்க தோழி
அ அதுதா எனக்கு காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க காலேஜ் போயிட்டு வந்ட்டாங்க அ அப்றோ சொல்லுங்க என்னாங்க தோழி இன்னைக்கு நா வந்து வெறு தக்காளி சாம்பார் வச்சுட் டு உருளகெழங்கு பொரியல் வச்சிட்டே தோழி நைட் க்குதா தோசைக்கு அதே சாம்பார் டின்னர் ஆ டின்னருக்கதே
செரிங்க தோழி சினிமாலா பாப்பங்க தோழி ஓரளவுக்தா பாப்பே ரொம்பெலா பாக்க மாட்ட நீங்க நீங்க எப்டி
அஹ் நாங்க போ இப்பதா போயிட்டு வந்தோ முனி படம் பா என்னடா முனி தானடா கருப்பு படம் பாத்
ஆஹ் கா படத்துக்கு போயிட்டு படம் பேரு தெரியாம இருக் எங்களது தோழி நீங்க
ஐயோ எ பையனு கலாய்க்கிறா இல்லைங்க தோழி படம் பாத் த பசங்க கூட்டுன்னு போனாங்க போய் பாத்துட்டு வந்த நல்லா இருந்துச்சு அது என்ன படனு நியாபகம் இல்ல தோழி அதுதா எ பைய சிரிக்கிறா என்னமா அடின்னுட்டு ம் அ சொல்லுங்க தோழி
பட என்ன நல்லாருக்
சூப்பரா இருக் க்கு பாக்கலா மன்சு அந்த ம் ச நெறைய பேருக்கு சாமி எல்லாம் வந்
சரி சூர்யா பலவாங்கு
ஆவ் அது அதுதான் த்ரிஷா அது சூர்யா அதெல்லாம் வந்துச்சுல்லயா உம்
செரிங்க தோழி செரிங்க
பரா இருக்கு தோழி
போணும் தான் தோழி ஆன போக முடியலையே வீட்லயே கரெக்டா இருக்கு ஆமா ஹஸ்பண்ட்க்கு கா வேல ஒர்க் கரெக்டா இருக்கு அவங்க கூப்டு போகல ஒரு நாள்னா நாங் ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டு தா போகணு எல்லாரு சொல்றாங்க நல்லா இருக்கு
சூப்பரா இருக்கு தெரி பாக்கலாம் ஒரு வாட்டி பாக்கலாம் உம் ஃபேமிலிய போய்ட்டு பசங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் சின்ன பாப்பா பசங்க தானே இருக்காங்கலே வே அதனால உங்களுக்கு டைம் இருக்கு அது என்ன சமச்சீங்க தோழி இன்னைக்கு மத்தியானம்
இன்னைக்கி மதியானோ தயிர் சாதந்தா தோழி வெளிய போயிட்ட கொஞ்சோ செரி கொழந்தைங்க பீல் சீக்கிரமா ஊட்னும் சொல்லி தயிர் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இப்ப நைட்டுக்கு தான் சமைக்கணும் மட்டன் குழம்பு சமைக்கணும் தோழி மட்டன் குழம்பு நான் வந்து கிரேவியா கூட செய்வேன் சம்டைம்ஸ் உருள கழங்கு போட்டு அந்த தேங்காலா அரச்சி போட் அது ஒரு அது ஒரு கொழம்பு மாறி வெச் செய்வோம் இப்ப எனக்கு எப்படி தோணுதா அப்படி செய்வேன் இன்னோ நான் அது யோசிக்கல என் ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி கேட்டு என்ன செய்யணு சொல்லிதான் செய்யன்னு தோழி நீங்க நைட்டு டிபன்னா படி
ஆமா தோழி தோச இருக்கு தோசமா இருக்கு சாம்பார் வச்சுட்டு என்ன தேங்கா சட்னியும் வச்சுிடுவேன் தோழி
க்குற மாறியே இல்ல தோழி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக் க்கு தோழி சின்ன வயசு மாறிதான் இருக்கு வாய்சு உம்
அது மட்டன் கிரேவி வந்து த்து கொழம்பு வச்சுருச்சா வைப்பீங்க கிரேவியா பண்ணுவீங்க
ஆமா கிரேவி ஆ ஒரே கொழம்ப் னா இப்ப நைட்டுக்கு னால தான் கிரேவி செஞ்சன் அதே போட்டு சாப்பிடுங்க தொட்டுக்குறதுக்கு சும்மா வேற மாரி சு க்கா மாரிலாம் சாப்புஸ் சாப்ஸ் மாரி செய்யணும்னா வேற ஏதாவது ரசம் அது எதவது குடம் மாதிரி செய்யற மாதிரி இருக்கு செரி ஒன் டைம்க்கு தானே கிரேவி மாரி செஞ்சுக்கலானு நான் எந்திரிச்சது
ஆஹ் அவ்ள தான் தோழி ஆஹ் செரிங்க தோழி ஆஹ் அத்ல பெப்பர் நல்லா போடுவீங்களா
ஆஹ்ன் பெப்பர் கொஞ்சோ காரம்லாம் அதிகமா தான் போடுவேன் எங்க வீட்டுல காரம் அதிகமா தான் சாப்டுவோ சோதான்ன காரோ அதிகமா தான் போடுவே தோழி, நீங்க எப்டி சமைப்பிங்க?
எங்க வீட்டு்ல வந்து நான் நல்லப் பிரியாணி சமைப்பே தோழி பிரியாணி நல்லா பண்ணுவே இப்ப நீங்க சொல்றீங்களே மட் மட்டான் அப்படின்னு சொன்ன மைண்ட்
மட்டன் சாப்ஸீ மட்டன் சாப்ஸு
கிரேவி யாட்டம் பண்ணா நல்லாருக்கு தோசைக்கு நல்லாருக்கு ல்ல
ஆஹ் அது எல்லாமே, தோசைக்கு, டிஃபன் க்கு சாதம்.
எல்லாத்துகுமே நல்லா இருக்கும். உம். நான்வெஜன்றது நேத்துதான் எடுத்தோ தோழி சிக்கன ஃபிஷ் எல்லாம் ப்ப இது பண்ணோம்.
ஆஹ். நீங்க வீக்லி ஒன்ஸ் தான் நான்வெஜ்ல எடுப் ங்கள
ஆஹ் இல் ஆமா தோழி திஸ் சண்டேனா எடுப்ப. பசங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க.
செரி செரி. செரி செரி. எங்க வீட்ல டெய்லி ஒர்த் ஒரு நான்வெஜ் இருக்கணும். ஒன்னு வெஜ்ஜு, ஒரு நான்வெஜ் இருக்கணுன்னு தோழி. எங்க அம்மா வீட்லயு அப்படிதான் சமைப் போனாங்க. அதே பழக்கம் தான், எங்க மாமியார் வீட் யும் அதே மாரிதான். சேம். ஆ இப் இப்போ கல்யாணொ ஆயிட்டப்றொ அதே மாரிதா ஒரு வெஜ்ஜு ஒரு நான் வெஜ்ஜு மதியத் ட கண்டிப்பா ஒரு வெட்ஜூ நைட்ல கண்டிப்பா ஒரு நான் வெ ஜு அந்த மாரி இருக்கணு
ஓ செரிங்கப்பா அப்ப நீங்க அந்த சாமி அந்த அம்மாவாச கிருத்திகல்லா கும்ப்ட மாட்டீங்ளா தோழி
அதெல்லா இல்ல தோழி எங்ளுக்குல்லா அதெல்லா இல்ல எங்க இதுல நான்வெஜ்ஜு ஆ அதுனா இல்ல நான்வெஜ் வந் நாங்க நோம்பு மட்டுந்தா வெப்போ தேட்டி டேஸ்க்கு அந்த மாரி நோம்பு தாலவெப்போ வந்து அந்த நோம்புல கூட நாங்க வந்து நான் வெஜ் தா எடுத்துப்போ ஒரு கஞ்சி கஞ்சி செஞ்சா கூட அந்தக் கஞ்சில கூட நாங்க தெனோ நான்வெஜ் போட்டுதா செய்வோ மட்டனோ சிக்கனோ எதாது போட்டுதா செய்வோ நாம
போ தோழி
அப்டியா ஆஹ் ஆஹ் ஆமா சில பேரு அந்த மாரி இருப்பாங்க ஆமா சில பேர் வந்து எங்க வீட்டு பக்கத்துல கூட இருக்காங்க ஆனா அவுங்க வந்து நான்வெஜு சாப்டுவாங்க வெஜு சாப்டுவாங்க ஆனா சாமியு கும்புடுவாங்க அவுங்க
ஆஹ் இல்ல சொ தோழி அ அதுதா தோழி நம்ம அந்த ஃபெ ஸ்டிவலானா கொஞ்சொ க பசங்களுக்கு அதுன்னு சொல்லி குடுத் த்ருக்க அதுனால அப்டி மத்த நேரத்துல புதன் கெழம சாப்டுவ உம் வெ வெள்ளிக்கெழம கூட சாப்புடுவ நானு நான்வெஜ் அப்டின் சாப்டுவ
நீங்க கார கொழம்பு செய்வீங்கள மீன் அது ஒரு ரெசிபி சொல் றீங்களா தோழி
ஆஹ் செரிங்க தோழி எந்த காரக்கொழம்பு வேணு தோழி உங்களுக்கு மீன் மீன் கொழம்பு ஒன்னு இல்ல தோழி சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்ல உரிச்சி ஒரு உங்க குடும்பத்துக்கேத்தாப்புல உரிச்சிக்கோங்க நாங் காலு கிலோ போடுவ சின்ன வெங்காயோ ஆஹ் சீரகொ இஞ்சி பூண்டு இது எல்லா எண்ணெயில வதக்கிடுங்க ஆ நல்லா எண் ணைல வதக்கிட்டு தக்காளி வந்து ரெண்டே தக்காளி
உம்
செரிங்ளா அந்த ரெண்டு தக்காளி நல்லா எண்ணெய்ல வ கிட்டு நல்லா ஆற வெச்சு மிக்சியில அரச்சிட்டு எண்ணெ விட்டு கடுகு வெந்தியம் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா அரச்சு ஊத்திடுங்க ஊத்திட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்திட்டு புளி கரைச்சல் ஊத்திட்டா நல்லா கொதிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் செரிங்களா அப்போ பிஷ் எடுத்து போட்ருங்க
சேரிங்க தோழி அவங்க மாங்கா எலாம் அது லாஸ்ட தானே போடணும் அந்த மாங்கா எலாம்
மீனு மாங்கா எல்லாம் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கு நா கூட யூடியூப்ல தான் பாத்தேன் தோழி அது நல்லாக்கு ஏ
அப்படியா ஏன்னா நாங்க மீன் கொழம்பு செய்யறது வேற டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க பண்றது டிஃப் டிஃப்ரண்டா இருக்கோ செரியா அதனால ஓ நீங்க சமைக்கறது இதா ரொம்ப புடிக்கும் பிரெண்ட்ஸ் எல்லா வாங்கிட்டு வருவாங்க அந்த டேஸ்டே வேறையாருக் கு சொல்லிருக்காங்க ரெசிப்பி ஆனா ஒவ்வொரு த்தர் ஒரு ஒரு மாரி சொல்றாங்க ஏனா நீங்க சொல்றிங்கள நா வந்து அரை ச்சு செய்வே தக்காளி வெங்கா யோ தேங்காலா போட்டு பேஸ்ட் மாரி செஞ்சு அரைச்சிட் டு புளி கரசல் போட்டு எண்ணெ எல்லாமே ஒரேடியா சேத்தி கேஸ் ல ஆன் பண்ணி வெச்சிருவே அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொத்துமுலி கருவேப்பிலலா போட்டு மீனு
ஆ மாங்காலா போட்டு எறக்கி செய்வோ நல்லாருக்கு தோழி அவங்கவுங்க ஊருக்கு ஏத்தா போல வருதுல்ல ம் தோழி டேஸ்ட்டு ஆ
நாங்க இந்த மாரி செய்வோ இதுலயே ஆ ஆமா தோழி
அ இப்பதா தம்பி இதுக்கு மேலதா ஸ்கூல் போ போறாரு, தம்பியா? பாப்பாவா? தோழி
பொண்ணு பொண்ணு இப்பதா பிஃப்டீன் ஜூன்க்கு தா பைய கூட இருக்க ரெண்டு வயசு ஆகுது தா அவனபோய் இப்பதா, ஆமாப்பாடி அவங்களுக்ல்ல சாப்பாடு ஊட் விட்டுட்டு தூங்க வச்சிட்டுதா இப்ப கால் பேசவேதாங்க
அப்புடிங்களா சரிங்க தோழி, தோழி அதா ஃபிரீ டைம்லதா பேச முடியு இல்லைங்களா
ஆமா ஆமா, என்னா சத்தம் இருந்த பேச முடியாது அவங்க ஏதாது சொல்லுவாங்க கொழந்தைங்க ஸ்கைப்பாங்க அதனால பேச முடியாது ஏங்க ஃப்ரீ கெடைக்கும்போதுதா அந்த வேல முடிச்சுட்டு பேசுறதுதா
வேற என்னா தோழி, நீங்க சொல்லுங்க உங்களது என்ன பிடிக்குன்றத சொல்லுங்க
என்ன புடிக்கு, சமைக்கிறதுலயா வேற என்ன எதுல?
ஆ எது சொன்னாலு ஓகே தோழி
சமைக்கறதுலதா பிரியாணி நீ அந்த நெய் சோறு அதெலா ரொம்ப புடிக் கு ரொம்ப புடிச் சு சமைப்பே நா அதுலா எங்க வீட்ல எல்லாருக்கு புடிக்குமா அதனால ரொம்ப புடிச்சி சமைப்பே நல்லாருக்கு நல்லாருக்கு சொல்லிலா நல்லா சாப்டுவாங்க நீங்க எப் எப்டி பிரியாணிலா செய்விங்களா வீட்ல அடிக்கடி செய்விங்களா எப்பிடி அடிக்கடி செய்விங்களா
அய்யோ பிரியாணிலா நெறைய செய்வே தோழி நா சண்டே ஆன செய்வந் தோழி ஒரு நாளைக்கு ப கிரேவியா பண்ணுவே பிரியாணி பண்ணுவ தால்ச்சா பண்ணுவே எப்டி வேணா செய்வே தோழி
சேரிங்க தோழி செரிங்க தோழி நாங்களு வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சுருவே பிர்யாணி நெய் சோறு ஒரளவுக்கு செஞ்சுருவே
அது எப்டி செய்விங்க தோழி இல்ல நீங்க பிரியாணி எப்டி செய்விங்க தோழி
பிரியாணி அதா வெங்காயோ தக்காளில நல்லா வதக்கணு வெங்காயோ நல்லா வதகனூ வதக்கணு அது கோல்டன் புரோவுன் கலர் ஆகணு அப்பதா பிராணி டேஸ்ட்டா இருக்கு அதுக்கப்புரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஞ்லா போட்டு நாம என்ன நான்வெஜ் வ்வு சிக்கனு மட்டன்னுல போட்டு நல்லா வதக் தகிட்டு அந்த பச்ச வாசன போவாத வரைக்கு நல்லா வதக்கு அதுப்புரோன எங்களுக்கு ஏத் மசாலா ல போட்டு பிரியாணி மசலா சிக்கன் மசலா அதுல இருக்குல்ல அதுல போட்டு நா வந்து அரிசி க் தனியா இது பண்ணுவே குக் பண்ணுவே
ஓ தனியா ஆ சேர் செரி ஆ ஆ
தனியா குக் பண்ணிட்டு அது அதுல ரெண்டி குக் ஆயிட்ட பிறகு ஒன்னு பாதியா கட்ங் குக்கயிட்ட பிறகு நான் அது இது பண்ணிர்வேன் அந்த செஞ்சிருக்கோல மட்டன்து பிரியாணி அது ரெண்டுமே இது பண்ணி தம் வச்சு ச்ச அது வேற மாறி டேஸ்ட் இருக்கு சில பேர் வந்து தண்ணி வந்து ஒரு இதே சோ இத பண்ணி போடுவாங்க தண்ணி அ தண்ணி போட்டுருவாங்க அதுலயே அந்த மாரி கூட செய் அது மாரி அது வேற டேஸ்ட் இருக்கு செரிங்க தோழி நீங்க இந்த அழைப்ப ஏற்றதுக்கு ரொம்ப நன்றி தோழி மீண்டும் பேசலாம் தோழி ம் நன்றி வணக்கம்
பேசணுமா